தோழி
ஹலோ
ஆ தோழி பேஸ்லாமா தோழி
ஆ பேசலாம்
வணக்கம் தோழி
வணக்கம் என்ன பண்றீங்க
அ தோழி நா சும்மாதா இருக்கே தோழி மதியோ என்ன உணவு தோழி
ம் இங்க லெமன் ரைஸ் உங்க வீட்ல
ஆ எலுமிச்சை சாதமா ஆ சரி தோழி ஆ தோழி இங்க வந்து பாரத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி தோழி நீங்க சமையல்லா நல்ல முறைல செய்வீங்களா தோழி
ஆ நல்லா செய்வே
ஆ சரி தோழி உங்களுக்கு பிடித்த நீங்க சமைத்த உணவு கொஞ்ச சொல்றீங்களா தோழி என்னென்ன உணவுகள் நீங்க சமைப்பீங்க தோழி செரி தோழி ச சரி தோழி ஆ பிரியாணி எப்டி செய்வீங்க தோழி
ம் பிரியாணி நார்மலா எல்லாரும் செய்யற மாரிதான்
செய்முறை சொல்லுங்க தோழி நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் எப்டி செய்வேன் அப்டின்னா ஆ அ பாத்தீங்கன்னா அ சிக்கன் வாங்கிட்டு வந்த உடனே அ சிக்கன கழிவிடுங்க தோழி இல்லன்னா ஒரு அஞ்சு நிமிஷோ விட்டாலே அதுல ஒரு ஸ்மெல்லு வர மாரி எனக்கு தோணு தோழி ஒரு வாடு எப்பி வரு அதுனால அந்த சி சிக்கன பாத்தீங்கன்னா கொண்டு வந்த உடனே நல்லா தேய்ச்சு கழுவிடணும் தோழி கழுவுனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அ கவுச்சி ஸ்மெல் போகணும் அப்டின்னா நம்ம அரிசி கழவுன தண்ணி இருக்குல்லையா கழனி தண்ணின் சொல்லுவாங்க அந்த தண்ணிய போட்டு கொஞ்சோ நேரோ ஊற வெச்சுட்டு அதுலயே கொஞ்சோ மஞ்சத்தூளு கொஞ்சோ உப்பு இதெல்லா சேத்து ஊற வெச்சுட்டோ அப்டினா அந்த சிக்கன்ல இருக்கற அந்த கவுச்சி வாட வந்
ஸ்மெல் வந் ஆ கவுச்சி ஸ்மெல் வந்து போயிரு
ஆமா தோழி அப்புறோ பாத்தீங்கன்னா ஆ சட்டியில வந்து பிரியாணி சட்டி பாத்திங்கன்னா அடியில அடிகனமா இருக்கணு தோழி இல்லைனா சீக்கரோ அடிபிடிச்சுடு தோழி அதனால அந்த சட்டிய வ ச்சுட்டு அதுல நெய்யி எண்ணெ இதல்லா நறிய கொஞ்சோ
பிரியாணி ஸ்பைசஸ் மொளகா அதுக்கப்றம் வெங்காயம் எல்லா போட்டு வணக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லா போட்டு அதுக்கப்றம் கொத்துமல்லி புதினா அதயு போட்டு லைட்டா கேளரி விட்டு அதுக்கப் அப்புறம் வ வர மொளகாய் தூள் போட்டு தயிரு அதுக்கப்றோம் தக்காளி எல்லா போட்டு கொஞ்ச நேர வெந்ததுக்கு அப்பறோ தண்ணி விட்டு கொதிச்சதுக்கப்றோ கொதிச்சதுக்கு அப்றோ இல்ல இல்ல தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி வெந்ததுக்கப்றோ
உஹ
சிக்கன போட்டு மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தி லைட்டா கொதி வந்ததுக்கப்றோ அரிசி போட் டு அது ப கொதி வந்ததுக்கப்றோ அ குக்கர் மூடி போட்டு ம்
சொல்லுங்க தோழி குக்கர் மூடி போட்டு விசில்ல வெச்சிருவீங்க நீங்க குக்
விசில் வெச்சோனே விசில் வந்தோனே எடுத்து ஆற்னோனே சாப்பல்லா
ஆமா தோழி சரியான முறைல சொன்னீங்க தோழி நா இப்ப எப்டி செய் அப்டினா நா செய்ற முறைய நா ஒரு முற சொல்றே நீங்க முயற் சி பண்ணி பாருங்க தோழி உங்களுக்கு பிடிக்குமான் சொல்லி முயற்சி பண்ணி பாருங்க ம் நீங்க பிரியாணி ஸ்பைசஸ் வந்து பட்ட க்ராம்பு ஏலக்கா ஆ அந்த எலயெல்லா சொல்லுவாங்க இல்லையா அதெல்லா போட்டதுக்கப்றோ அ பெரிய வெங்காயத்த கட் பண்ணிட்டு அதுல போட்டு நல்ல மீடியம் பிளேம்ல வெச்சு வதக்கிட்டே இருக்கணு தோழி வெங்காயோ கருகாம அது பொன்னிறமா வர வரைக்கு வதக்கிக்கிட்டே இருக்கணு தோழி தொழி நா முடிச்சதுக்கப்றோ பேசலா தோழி எடைல பேசக்கூடாது தோழி அ ப்ரௌன் வெங்காயத்த வதக் கிட்டு நல்லா கொஞ்சோ ப்ரவுன் கலர்ல வரு அதுதா பிரியாணிக்கே வாசோ அப்டின் சொல்லுவாங்க தோழி கொஞ்சோ நல்லா ப்ரௌன் கலர்ல வந்ததுக்கப்றோ நா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவே தோழி இஞ்சி பூண்டு் விழுது அதுல போட்டு நல்ல கிண்டனதுக்ப்பறோ பச்ச வாசன போற வரைக்கு அத கிண்டணு அப்டின் சொல்லுவாங்க தோழி கிண்டிட்டு அதுக்கப்றோ நா என்ன பண்ணுவேனா தக்காளிய அப்படியே சேக்க மாட்டே தோழி நா என்னோட முறை எப்டினா தக்காளி ஆ புதினா பச்ச மொளகா இது மூனையு நல்ல மிக்சில போட்டு நல்ல நைசா அரைக்காம ஒரு ரெண்டு அடி மட்டு அடிச்சுப்ப தோழி அத அதுல போட்டு நல்லா கிண்டிட்டு நல்ல கிரேவிமாரி வந்துட்டே இருக் தோழி அது வந்ததுக்கப்றோ எண்ண பிரிஞ்சு வரு தோழி அந்த கிரேவில இருந்து அது வரைக்கு நம்ம நல்லா கிண்டிட்டே இருக்கணு அப்போ பாத்தீங்கன்னா பிரியாணி நல்லா வாசமா இருக்கு தோழி ஆ என் அது மாரி கிண்டிட்டே இருக்கணு அதுக்கப்பற பாத்தீங்கன்னா நம்ம அலசி வச்சிருக்கோல்லையா சிக்கனு அந்த சிக்கன வந்து பிழிஞ்சிட்டு அதுல சேக்கணு தோழி சிக்கன்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே நெறய தண்ணி விடு தோழி அதனால நம்ம பிழிஞ்சிட்டு கொஞ்சோ சேத்துக்கணு தோழி சேர்த்ததுக்கு அப்ற நா அதுலயே பாத்தீங்கன்னா இன்னு கொஞ்சோ மஞ்சத்தூள் போட்ருவ தோழி மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையு நல்லா வதக்கிக்கிட்டே இருப்ப தோழி அதுலயே பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப தண்ணி விடுந்தோழி அந்த தண்ணிலயே சிக்கன் நல்லா வெந்துரு தோழி அது வரைக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பற பாத்தீங்க நா பிரியாணிக்கு தேவையான உப்பு சி போட்ருவ தோழி அதுலயே
ம்
ஆ போட்டதுக்கு அப்ற ம் தனி மிளகாய் தூள் போடுவ தோழி தனி மிளகாய் தூள் சேத்ததுக்கு அப்ற தயிர் சேப்போ தோழி தயிர் சேத்து அந்த ந கிரேவி நல்ல பதத்துக்கு வந்து தண்ணியெல்லா நல்லா ட்ரை ஆயி பதத்துக்கு வந்ததுக்கு அப்ற. இப்ப அரிசிக்கு தேவையான தண்ணி வந்து சேப்ப தோழி ஒரு டம்ளர் தண்ணி அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தோழி அது மாரி அந்த அளவுல தண்ணி சேத்ததுக்கு அப்ற ஆ அரிசிய சேத்துட்டு அரிசி பாதி வெந்து வந்ததுக்கு அப்ற நெய் சேப்ப தோழி நெய் சேத்துட்டு அதுலயே கொஞ்சோமா புதினாவையு சேத்துருவ தோழி சேத்துட்டு அது அப்டியே நல்லா தம் போட்டு மூடி மூடி லெமன் சேப்ப தோழி அது இல பாதி வெந்ததுக்கு அப்ற லெமன் சேப்ப லெமன் சேத்துட்டு நல்லா மூடி வச்சதுக்கப்பற தம் போடுவ தோழி தம் எப்டி போடுவ அப்டின்னா அடுப்பு வந்து ரொம்ப சிம்ள வச்சுட்டு வேற வெ வேற ஏனத்துல வெந்நீரை கொதிக்க வச்சு நல்லா டைட்டா பிரியாணி பாத்திரத்த மூடிட்டு கொதிக்க வச்ச வெண்ணீர தூ க்கி மேல வச்சிருவ தோழி அப்ப பாத்தீங்கன்னா நல்ல மலர்ந்து சாத நல்ல முறைல வந்துரு தோழி பிரியாணி மசாலா சிக்கன் மசா மசாலாவோ இல்ல நா எதுவுமே பிரியாணில நா சேக்க மாட்ட கடைல எதுவுமே வாங்க மாட்ட தோழி அதுக்கு பதிலா என்ன செய்வ அப்டின்னா நா வீட்லயே தயார் பண்ணி வச்சுக்குவ தயாரி எப்டி பண்ண தயாரிப்பு எப்டி பண்ணுவ அப்டின்னா அ ம் பட்டை கிராம்பு ஏலக்கா மூணு பாத்தீங்கன்னா ஆ நல்ல எண்ணெ ஊத்தாம வறுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துப்ப தோழி அத வந்து மிக்சி ஜார்ல போட்டு பொடி மாதிரி நல்ல பொடி மாதிரி அரச்சி வச்சுக்குவ தோழி அததா பாத்தீங்கன்னா நா பிரியாணிக்கு பயன்படுத்துவ தோழி பாதி அளவு அரிசி வெந்து வந்ததுக்கு அப்ற இந்த தூளையு சேத்து தூவ்வ தோழி அதுல பாத்தீங்கன்னா பிரியாணி கடைல மசாலா வாங்குறது விட நம்ம செஞ்சு பயன்படுத்துறது நல்ல ஆரோக்கியம் தோழி கடையில வாங்கறது பாத்தீங்கன்னா நெறைய கெமிக்கல்லா அதுல சேர்கக்குறாங்கல்லையா அது உடல் நலத்துக் ரொம்ப கேடு தோழி அது ம் ருசிக்காக அஜினமோட்டோ அப்டிங்கற ஹா ம் கெமிக்கல்லா சேக்கறாங்க அது பாத்தீங்கனா உடம்புக்கு ரொம்ப கெடுதல் தோழி நம்ம வீட்லயே தயார் பண்ணி பயன்படுத்துறது ரொம்ப நல்லது தோழி பாத்தீங்கன்னா நல்லா மூடி வச்சுட்டு சாதம் மலர்ந்து வந்துரு அத வந்து தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பரிமாறலா தோழி நீங்க ஒரு முற இதே மாதிரி செய்து பாருங்க தோழி
உம் செஞ்பாக்கறே
சரி தோழி
ஓகே
ஆ நீங்க அசைவமா சைவமா தோழி
நா ரெண்டுமே
ஆ ரெண்டுமே வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே சாப்டுவீங்களா
சாப்டுவ
சரி தோழி ஆ மீன் வறுவல் எப்டி செய்வீங்க தோழி
மீன் வருவல் மீன் வாங்கிட்டு வந்து
ம் ம்
அது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லைட்டா லெமன் ஜூஸ் அதுக்கப்றம் அவ்ளதா ஐயோ நா செய்ய மாட்ட என் ஹஸ்பண்ட் தா செய்வாங்க
அப்டியா தோழி அப்டியா தோழி ஆ சரி தோழி சரி தோழி சரி தோழி இப்ப மீன்வறுவலுக்கு நா எப்டி செய்வ அப்டின்னா அஹ் சின்ன வெங்காயோ ஆஹ் கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில இதல்லா சேத்து மிக்சில அடிச்சிடுவ தோழி மிக்சில அடிச்சிட்டு அது அந்த கலவய வந்து மீன் வறுவ மீனுக்காக வறுக்கதுக்காக வச்சிருக்க மீன் மேல போட்டுட்டு அதுக்கு மேல தனி மிளகாய் தூளு உப்பு கொஞ்சோ லெமன் இருந்தா லெமன் இல்லைன்னா புலி சேத்து அத நல்லா பெசரி ஃப்ரீசர் ல வச்சுட்டோன அந்த மீன் வந் து அத நல்லா ஈர்த்துக்கு தோழி பி பிறகு எடுத்து எடுத்துப்போட்டு வானலில வருத்தோ அப்டினா மீன் நல்ல சுவையா இருக்கு தோழி
ஆமா
ஆஹ் நீங்க ஒரு முற இது மாதிரி முயற்சி பண்ணி பாருங்க தோழி
செரி சிஸ் ட்ரைப் முயற்சி பண்ணி பாக்கறே
சரி தோழி ஆஹ் சரி தோழி இரவு உணவு என்ன செய்யலாங்கிற முடிவுல இருக்கீங்க தோழி
இன்னு முடிவு பண்ணல
அப்டியா தோழி இங்க பாத்தீங்கன்னா நா வந்து சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இட்லி ஊத்தலானு இருக்க தோழி
உம் நல்லது ம் செய்வோ எப்பயாவது ஒரு டைம் செய்வோ அதிகொம் சிக்கன் எடுக்க மாட்டோ மட்டன் இந்த மாரிதா எடுப்போ
ஆ சரி தோழி சிக்கன் அதிகமாக எடுக்கறதுல்ல மட்டன் மீன் அதெல்லா சாப்டுவீங்களா
ஆம்
ஆமாந் தோழி மீன் வந்து நல்ல உணவு தோழி அ அதுல பாத்தீங்கன்னா நாட்டு மீன் கடல் மீன் இருக்கு இல்லையா உங்களுக்கு நாட் ஆ கடல் மீன் பிடிக்குமா தோழி
ம் எனக்கு வந்து நாட்டு மீன் தா புடிக்கு
சரி தோழி
ஓகே
ஆ சரி தோழி நாட்டு மீன் பாத்தீங்கன்னா அத கழுவி சுத்தப்படுத்தி ஆ மஞ்சத்தூள் உப்பு இந்த நா சொன்ன மாரி அரிசி கழனி இதெல்லா சேத்து சுத்தப்படுத்தனா மட்டுந்தா ஆ அந்த ஸ்மெல் இல்லாம இருக்கு தோழி
ஆமா மஞ்சத்தூளு கல்லுப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கழுவுனா அந்த ஸ்மெல் அதிக வராது
ஆமா தோழி நன்றி தோழி மீண்டும் ஒரு அழைப்பில சந்திக்கலா தோழி நன்றி
ஓகே